ஹலோ அக்கா
ஆ கேக்குத்தா
ஆ கேக்குதுக்கா சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சுடா
பாப்பா ஆ நா சாப்ட்டே பாப் பாவுலா தூங்கவச்சுட்டீங்களா
ஆ தூங்கிட்டாடா தூங்ன காட்டு தா நா ஃப்ரீயா பேசுறே இல்லன்னா வந்து கே வை ஏதாவது நை நை நைன்ட்டு இருந்திருப்பா
ஆ அத பாப்பாவ பாத்துக்கறதான்க்கா அது மெமரிஸ்க்கா
மெமரிஸ் இல்ல அது நம்மளுக்கு ரெஸ்ட்டே இல்லாத மார் இருக்கு ஆ அவ வெளையாடுறப்ப வெளையாடலா இல்லன்னா கொஞ்சம் நை நை நை நை நைனு பண்றாங்கன்னா அ என்னன்னா வந்து அம்மா நீ அத பண்ணம்மா இத பண்ணம்மா இப் பண்ணம்மா இப்டி பண்ணமான்ட்டு தா இருக்கு ஆ அதுதா இப்போ வந்து இதா இருக்கு அப்புறோ இன்னைக்கு ஃபுல்லு தூங்கவே இல்ல ஒரே வெளையாட்டு அதனால இன்னைக்கு கொஞ்சம் நேரத்திலயே தூக்கம் வந்துருச்சு இல்லைனா இன்னும் முழிச்சிருந்திருப்பா இன்னைக்கு கொஞ்ச சீக்கிர தூங்கிட்டா
ஓகே ஓகே காசேரி இன்டர்வியூ ஆ இன்டர்வியூ டாபிக் போலாமா
ஆ ஓகே
நீங்க ஸ் சொல்லுங்க
நானா நா ஆக்சுவலி வந்து என்னன்னா ஏ எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்திரிக்கியா நாம என்ன வந்து நெனைக்கிறோ அ அதே மாதிரி தா வந்து நடக்கிற மாதிரி நம்ம ம மனசு நல்லதா நல்லதே யோஸ்ச்சு இத பண்ணா நம்ம நம்ளுக்கு என்னன்ன வே இந்த மாரி ஆகணும் இல்ல இந்த மாரி பண்ணனு அப்டினு நெனச்சா அதே மாதிரி நடக்கும் சோ அந்த மாரியா ஃபஸ்ட் டைம் நா நெனச்சே ஸ்காலேஜ் அ ஸ்கூல் படிக்கைல பாத்தனா நானு எப்டியாது நல்லா சி எஸ் தா எனக்கு வேணுன் எடுத்த சி எஸ் இ தா வந்து சி எஸ் டிபார்ட்மெண்ட்லதா படிச்ச டுவெல்த்லயு செரி வந்து சரி காலேஜ் போறப்ப வந்து நா வந்து சி சி எஸ் இ தா எடுத்த நானு கம்யூட்டர் சய்ன்ஸ் இன்ஜினியரிங்தா எடுத்த சோ அப்டிதா படி ச்ச அப்பயு வந்து நா வந்து இது ஐ டி க்குள்ள போலானு பட் இருந்தாலு வந்து ஐ டி வேண்டாமோ அப்டினு எனக்கு தோணுச்சு ஆஸ் இட் இர்ந்தாலு நம்ம என்னவோ நம்ம ட்ரை பண்றோ ஆனா மொத்தத்துல நம்ம வேலைக்கு போயர்ணு அது மட்டுந்தா எனக்கு குறிக்கோளாவே இருந்துது மொத்தத்துல எதுனா வேலைக்கு போயிர்ணு வீட்ல இருக்க கூடாது அப்டினு இருந்துது அப்றந்தா இதுமே நெறையா ட்ரை பண்ண பெர்சன்டேஜு நல்லாதா வெச்சுருந்தே ஒரு செவன்டி ஃபைவ் வச்சுருந்தே செவன்டி ஃபைவ் எபோ வந்து டென்த்து டுவெல்த்து காலேஜ்ல செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வெச்சுருந்தமவே அதாது இந்த டயர் ஒன் டயர் டூ கம்பெனிஸ்லா இருக்கு தெரிமா சோ அந்த மாரி கம்பெனி ஸ்லா வந்து இன்டர்வியூ வெச்சாங்னா இந்த மாரி செவன்டி ஃபைவ் பெர்சன்டஜ் எபோ வெச்சிருந்தாலு வந்து அவங்க வந்து அட்டன் பண்ண விடுவாங்க இன்டெர்வியூ ஆனா எ நேரம் போக கூடாதுனே இருந்திருக் கும் போல எல்லாத்லயுமே ஃபஸ்ட் ரவுண்டலயே வெளிய வந்துருவ இல்ல செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு அப் ட்டு தா வெள்ல வந்துருவே அப்பறோ எதோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்டி இப்டி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டா போய் இன்டர்வியூ அட்டென் பண்ணனனா ஃபஸ்ட்டே அவன் வந்து கழிச்சு விடுறதுக்கு து என்ன ரவுண்ட் வைப்பனா குரூப் டிஸ்கஷன் வைப்பா சோ இந்த மாரில்லா வந் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்றது என்ட்ரன்ஸ்ங்குற மாரி இன்டர்வியூ ப்ராஸ்சசே வந்து வித்தியாச வித்தியாசமா வச்சிருப்பானுக அந்த மாதிரி பாத்தா எப்டி என்ன வந்து ஃபூல் டிரைவ்லல்லா அட்டன் பண்றது எல்லா இதுமே பஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு அத மாரி நெறைய
மொத்த நாலு ரவுண்ட் இருக்கும்கா
ம் அது ஒவ்வொரு கம்பெனிஸ் பொர்த்து மாறு
ஆ
அப்படி எல்லா அப்பறோ பாத்தன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆ எனுக் அப்புல வந்து யோசி இது பயமா இருக்கும்ல ஸ்டார்டிங்ல எல்லா நாங்க எத்தன பேர் என்னுடைய பேசண்ட்க்கெல்லா அப்படிதா ஃபஸ்ட் டைம் இ அவுங்க பேரு என்னனு கேட்டொன்னமே நா என்ன பண் இன்ஷியலோட பேரு இன்ஷியலு பேரு இன் இன்ஷியல்னா யார் பேர் போடுவோ அப்பா பேரு அப்பா பேரு இன்ஷி சியலு பேரு அப்பா பேரு இது மூணு என்ன எல்லாரு சிரிச்சாங்க எதுக்குடா எனக்கு அந்த பயத்தில்ல சிரி எதுக்கு சிரிக்கிறாங்க கூட ஒரு யோசனை இல்லை அப்பறம்தா எல்லா இர்ந்துட்டு ஏமாற்ங்க நா என் பேரு அப்பா பேரு சொல்லனும் இல்லைன்னா இனிசியல் சொல்லி உன் நேம் சொல்னும் இல்லே டெய்லியு உன் பேர் சொல்லி இன்சியல் சொல்லணும் என்னமா இப்டி பே இப்டி சொல்ற பயமா இருக்குதுல்ல ஒரு ரெண் நிம்ஷோ காமா இருந்துட்டு அப் பேசு பயம் போய்டும் அப்டின்னு சொன்னாங்க எனக்கும் அந்த குரூப்க்கு கேஷனல்க்குலா வந்து செட்டே ஆகாது அது தனியா கூப்ட்டு பேஸ்னானுங்கனா கூட பேசலாங்கற மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு டு அப்புறம் அப்டியே வந்து கொஞ் கொஞ்சோ அப்போ வந்து நா வந்து ஐ டி லயெல்லா எனக் கெடைக்கல நான் ஐ டி தான் கெடச்சது அதுவும் என்ன சொல்றது ஒரு தமிழ் வாய்ஸ் ப்ராஸஸ்க்கு கெடச்சுது அது ஒரு மெட்ரோ குவால்ட்டன் சிட்டில கெடச்சது ஆஹ் நம்ப ஸ்டேட்டுக்குள்ள தான் அப்ப சரின்ட்டு தான் அங்க போனோம் போயிட்டு அங்க ஒரு இன்டர்வியூ வச்சாங்க அங்க இன்டர்வியூல வந்து கொஞ்ச நல்லா இன் கொஞ்ச ரொம்பல்லா தெரியாது கொஞ்ச நல்லா பேசுறவிங்க மட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்க ப்ராசஸ்க்கு வெச்சுக்கிட்டாங்க அது வந்து ஒரு ஆஹ் எஸ் யூஸ் ப்ராசஸ்ல வச்சுக்கிட்டாங்க அது நைட் சிப்ட் ஸ்டார்ட்டிங்லல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி பேஸ்னா அவனுக என்ன பேசறானுங்கனே தெரியவே தெரியாது எதோ வழ வழனு பேஸ் காங்க அப்டிங்கிற மாதிரி தா இருக்கு என்னடா பேச கண்ண கட்டி காட்லுட்ட மாரி இரு க்கு ஏன்னா நாம வந்து நம்ம வீட்டுல வந்து பேசுறாங்களா நம்ம சே ஆ என்னது நம்ம சார் பேசுறதோ இல்ல மேம் பேசுறதோ மட்டும் தான் கேட்டு வச்சிருப்போம் ஆனா அங்க பேசுறது வந்து வி வித்தியாசமா இருக்கும் நம்ம ஏதோ இங்கிலீஷ் படம் பாக்குற மாரி இருக்கும் என்ன
டிஸ்கவரி சேனல் பாக்குற மாரி
ஆஹ் ஆமா அட அதுல கூட சப் டைட்டில் வருமே இங்க சப் டைட்டிலும் இருக்காது நம்ம கால் எடுத்து பேசுற மாரில்ல இருக்கு காதுல ஹெட்செட் போட்டு பேசுனா நம்மளுக்கு என்னத்த புரிது பக்கத்துல இருக்கறவீங்களே என்ன என்ன பண்ணுது தெரிஞ்சுதா பேசுதா அப்டிதா இருக்கு க்குல்ல அங்க வந்து ஒரு ஒரு ஏழெட்டு எட்டு பேரா பசங்க புள்ளைங்க எல்லாருமே போயிருந்தோம் எல்லாரும் உனக்கு புரிஞ்சுந்தா எனக்கு புரிஞ்சுதா இங்கே நீ கேளு நா கேளுங்கிற மாரி கடசீல அவன் வந்து வச்சுட்டே‌ போய்றுவான் கடுப்பாயி என்னடா இது பேசறது ஒன்மே புரியாம பேசி வச்சிருக்கு அப்டின்னு சொல்ட்டு அது மாரிலாம் இருந்தது ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்புறம் அப்டியே பழகி போச்சு உனக்கு இந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா
எனக்கு வந்துட்டு நா வந்து டு படிச்சது எல்லா மே வந்து தமிழ் மீடியோ
ஆஹ்
அப்புறம் வந்துட்டு தமிழ் மீடியத்துல படிச்சாங்காட்டியு எனக்கு கொஞ்சோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்டா பேசுறதுக்கு கொஞ்சோ பயம் அப்புறம் காலேஜ் முடிச்ச உட்னயுமே காலேஜு முடிச்சோனமே வந்துட்டு ஒரு கம்பெனியில வந்து செலக்ட் ஆனா அது நம்ம லோக்கல்லதா
ம் ம் ம்
ட்ட ரெண்டு ரவுண்டு வெச்சாங்க ஒ ஒ ஒரு ரவுண்டுல டெஸ்ட்டு ஆப்டியுட் டெஸ்ட்டு இதெல்லா வெப்பாங்கல்லங் க்கா இங்கிலிஷ் வெர்பல் லாங்வேஜு ஆ அதுலயு வந்துட்டு பத்துக்கு ஏழோ என்னமோ மார்க் எடுத்து பாஸ் பண்ட்ட அப்றொ ரெண்டாவு து ரவுண்ட்லயு அதே மாரி மேனேஜர் கிட்ட போய் பேசும் போது பாஸ் பண்ட்ட அப்ற வந்துட்டு கடைசி நேர த்துல நா இருந்துட்டு போகல அப்டிங்கிற மாரி தட்டுட்டே
ஏ உனக்கு அது செட்டாவ்லியா
ட்டாகுலி ன்டில்ல எல்லாமே அட்டன் பண்ணிட்டு செலக்ட்டு ஆய்ட்ட எடுத்துகிட்டாங்க ஓகே இந்த பொண்ணு ஓகேதா நானு படிச்சது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா
ஓகே ஓகே ஓகே ஆ
கம்பியூட்டர் சயின்சு வந்து படிச்சிருக்கே எ பர்சண்டேஜு எயிட்டி டூ வெச்சிருக்கே பி யூ ஜி ல வந்து செவன்ட்டி ஃபைவு யூ ஜி ல வந்து கவுர்மெண்ட் காலேஜிங் காட்டி செரியா சொல்லி குடுக்கல எதுமே நானாதா போய் படிச்சு புக் எடுத்து அதமார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பி ஜி ல வந்துட்டு எல்லா ஒரளவுக் கு ப்ரைவே ட் காலேஜுங்காட்டி நல்லா இது பண்ணா ஆனா எங்க காலேஜுல வந்துட்டுக்கா என்ன பண்ணாங்னா இந்த மாரி பிலேஸ்மெண்ட்டுன் சொல்லுவாங்கல்ல அதெல்லா எங் களுக்கு வந்து எதுமே பண்ணுல கிரியேட் பண்ணி குடுக்குல அப்பற நானா போயி கண்பிடிச்சு ஒரு கம்பெனிக்கு போனே செலக்ட்டு ஆய் ட்ட கடைசி நேரத்துல வந்துட்டு நா போகல அப்டின் சொன்னங்காட்டி அப்புற விட்டுட்டாங்க அதுக்கப்புற யாரு ஃபோர்ஸ் பண்ல அப்பற வந்துட்டு பக்கத்துல க்கற அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு கொஞ்ச கொஞ்சமா அப்டியே போயிட்டிருந்த அப் அப்புற இந்த ஒரு கொஞ்ச சின்ன கம்பெனில ஒரு ஒர்க் கெடச்சுது அத அப்டியே வெச்சு பா த்தே கொஞ்ச நாலு அப்புறம் மறுபடியும் இது அப்பிடியே இதாயிட்டு இருக்கா அடுத்த ஜாப் ஓ பாத்துருக்கே பாக்கலா
ம் நீங்க எல்லாரு எதாவது பண்ணணு என்னனா நம்ம படிச்சுட்டு சும்மா இந்தோன்னு வெயேன் அது எதுன்னா அதெல்லா வந்து கல்யாணம் ஆனாலும் அதே இதுதான் கல்யாண ஆகாததுக்கு மின்னாடியும் அது அம்மா அப்பா என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பாங்கிறது வேற ஹஸ்பண்டங்கிறது வேறன்னு வச்சுக்குவே அது என்னதான் நம்ம கேட்டா வாங்கி குடுத்துருவாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ வளர வளர்றதுக்கு மின்னாடி நம்பளுக்கு தெரியாது வளந்ததுக்கு அப்பறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்பறம் ரொம்ப அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கவே கஷ்டமா இருக்குதுல
ஆ அதுக்காக தான் இதுல வந்து நா இதுலயு அதுலயு ஜாய்ண்ட் பண்ணிட்டு பண்ட்ருக்கேன்
ம் ஆமா கண்டிப்பா பண்ணு பண்ணு பண்ணு ஓகே ஓனக்கு ஹெல்ப் என்ன வேணுனாலும் நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன் நறைய சஜஸ்ட் பண்றே
ஆ அப்புறம் வந்துட்டு அப்புறம் செரி எங்க அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா செரி ஓகே இவ்ளோ நாளா நீ பிரைவேட் வேலைக்குல்லா ட்ரை பண்ணலாம் போதும் அ நீ ஏன் கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதக் கூடாது உனக்குதான் தமிழ் நல்லா வரும்ல படிக்கலாம்ல அப்டிங்கிற மாரி ஒரு அலோகேஷன் வெக்கிறாங்க எனக்கே ரொம்ப நேர படிச் தல சுத்துது புக் உக்கந்தாவே முடில ஆனா நானு எப்டியோ ஒண்ணு இந்த தமிழ் கிமிழ் தட்டிறலாம் ஆக்சப்ட தட்டிடலாம் அப்படினாக்க நானு ஒ டைம் போய் எக்ஸாம் எழுதுற ரென் ரெண்டுவாட்டி எழுதிருபே நெனைக்கிறே ஆனாலும் மார்க் கம்மியா போயிருது என்னன்னே தெரியல என் நேரம் என்னமோ என்னமோ
ஆனா கவனிச்சிருக்கியா அதாவுது ஆஹ் எல்லாம் ஒண்ணு அதாது நெறைய இது இருக்குல க்குங்கற ஒரு இருக்குது
ஆஹ் அதேதான் நான் எங்க அம்மாட்ட சொன்னே லக்கு வேணுமா ஆஹ் ஒரு கிளர்க்கு வேல கிடைக்கும்னா கூட லக் இருந்தாதாம கெடைக்கூ நம்ம நேரோ நல்லா இருக்கணுமா அப்டின்னு சொன்னே
உம் ஆமா உம் எல்லாமே நம்ம இங்கதான் அப்டின்டு இருந்துச்சுன்னா நம்ம அங்கதான் போ முடியு வேற எங்கேயுமே போ முடியாது என்னதான் முட்டி மோதி இது பண்ணாலு நம்ம என்னதான் வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் அது என்ன ஒற்ற மண்ணு தான ஒட்டும்பாங்க பழமொழிக் ஒட
அஹ் ஆமா ஆமாக்கா ஒட்டுறதுதான் ஒட்டு அப்பறோ என்ன எடிட்டிங்கு அதெல்லா வந்துட்டு போட்டோஷாப்லாம் முடிச்சிருந்தாங்காட்டி அதெல்லா கொஞ்சோ ட்ரை பண்ணே அது இதுன்னு அப்டி அப்டியா ஏதோ ஒன்னு சும்மா இருக்க மாட்டேன்னு வச்சுக்கங்களன் ஏதோ ஒன்னு அப்டியே பண்
உம் உம் உம் உம்
கையி பரப்பரன்னு இருக்கூ அதனால அப்டியே அப்பறோ யு. எஸ் ப்ராஜெக்ட் நீங்க சொன்னீங்களா ஒரு ப்ராஜெக்ட்டு அது வந்து யூ. எஸ் கம்பெனில் இருந்து எனக்கு வந்து நா அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு கூப்டாங்க அவுங்க வந்து ஹெச். ஆர் வந்து தமிழ்காரங்களாட்டு இருக்கு அப்பறோ வந்துட்டு ஃப்ளூயண்டா உன்னால பேச முடியுமா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க ஃப்ளுயண்டா வராதுங்க அவ்ளோக்கு அதிகம் ஓரளவுக்குதாங்க என்னால பேச முடியும் அப்டின்னு சொன்னாங்க அப்டின்னா எப்டிமா எடு த்துக்கிறது ரொம்ப ரிஸ் க்மா அதனால வேண்டாமா நா வந்து டெல்லியில ஒரு பொண்ணு வந்து எடுத்துக்கிட் டேன் அப்டிங்கற மாரி வந்து ஸ் சொல்ட்டாங்க செரி ஓகேங்க அப்டின்னு சொல்ட்டு கம்முனு இருந்துட்டேன் அப்புறோ ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போனேன் அங்கேயும் மாரி தான் இங்கிலீஷ் பேச தெரியும் ஆனா ஒரு பதட்டோ ஓரளவுக்கு
ஆஹ் பதட்டதா எல்லாத்
பேசு பேச வராது அப்டிங்கற மாரி வந் ட்டு வந்துட்டே
செரி நீ ட்ரை பண்ணு நானும் உனக்கான ஹெல்ப் பண்றேன் ஓகே
ஆஹ் ஓகே ஓகேங்கா எனக்கு ஏதோ ஒன்னு அ ஓகேக்கா ஓகேக்கா பாக்கலாங்கா ஆஹ் பாய்கா